ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா வணக்கம் தோழி ம் கேக்குது கேக்குது சாப்டீங்களா சாப்டேன் என்ன பண் றீங்க
நீங்க என்ன பண்ணிட்ருகீங்க என்ன சாப்
சேம் சும்மாதான் இருக்கேன் சாப்புல இனிமேல்தான் சாப்புணும் ஆஃப்டர்நூன் தான் சாப்டுவேன்
செரி காலைல உணவு எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா தோழி
இல்லங்க
அப்டிங்ளா செரிங்க தோழி இப்ப வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி படிக்கிறீங்களா இல்ல தொழில் பண்ணிட்
நானா நா ஒர்க் வந்துட்டுருக்கேன் ஒர்க் போய்ட்டுருக் கேன் ஒரு சின்ன ஒர்க் போய்ட்டு ருக்கேன் சால்ரி பத்தல சரி ஓகே வரலா அதனால பண்ணிட்டுருக்கேன் அப்ரோ என்ன இன்னைக்கு ஃப்ரைடே என்ன ஸ் பெஷல்
இன்னைக்கு ஸ்பெஷல் எல்லாம் ஃப்ரைடே எல்லா ஸ்பெஷல் வெக்க மாட்டோ
சண்டே நம்ம நெனச்ச எப்ப வேனாலும் ஸ்பெஷல் வச்சுக்லாமே அது நம்ம கிட்ட தான இருக்கு
கண்டிப்பா இல்லனாலும் ஸ்பெஷல் தான் நேத்துதான் ஸ்பெஷலாச்சு அடுத்து வந்து அடுத்து எங்களுக் மறுபடியும்
அத அவ்ளதா சட் சட்டச சரசரன்னு நான் சண்டே மன் டே வந்துன்னு தா இருக்கோ ஒவ்வொரு வாட் டியு ஸ்பீடா போல ம்
அந்தமாதிரி தா தோழி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு காலைல பருப்பு கொழம்பு வச்சிருந்தாங்க அதுக்கப்பறம் பலாப்பழம் வந்து விதை இருக்கில்லைங்களா
ஆமா நல்லா இருக்குமே அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அந்த அந்த பலாப்பழத்துல அந்த சின்னதா அதாவது பெரிய பழமா ஆகாத போது மொசு மொசு தான சொல்லுவாங்க அத என சொல்லுவாங்ளே மொசு மொசுதானே அது நல்லாருக்கு அது செஞ்சா
இல்லைங்க தோழி நா அந்த மாதிரி அது சுவைச்சது இல்ல
மொசு மொசு அது பேரு வந்து மொசு மொசு வெங்காயம் பச்ச மிளகா எல்லாம் அது மீன் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு செய்வாங்க நல்லா இருக்கும் ப்பஇந்த வில்லஜ்க்கு தெரிமாங் ம்மாமா அப்புறம் பலா கொட்டையில போன் படிக்க முடியாம்ம சாப்டேந்த குழம்ப அவ்ளோ நல்லவனா நீ பாக்க முடியலயே கேக்குதுங்களா கேக்குதுங்களா இப்பல்லாம் நல்ல ஃபுட் சாப்ட முடியல அப்ப அந்த மொசு மொசு பலா கொட்ட புளி மாங்கா என்னென்னமோ சாப்டுவோம் நாங்க கூட அப்போயிருந்தா மாதிரிலாம் இப்ப இல்ல அப்ப ஸ்கூல் லைஃப் நல்லா இருக்கும் இப்ப எங்க நல்லா இருக்கு ஸ்கூல் லைஃப் நல்லா இருக்கு ஸ்கூல் லைப் வருமானு ச் ஆவலா ஏ ஏக்கமா இருக்கு ஸ்கூல் லைஃப் நா மிஸ் பண்டமே
என்னென்ன மிஸ் பண்றீங்க தோழி அத பத்தி சொல்லுங்க கேப்போ
பண்றே அது ஒரு பாட்டியம் ஆமா அந்த புளியங்காலாம் வச்சிருப்பாங்க அத போய் சாப்பிடுவோம் நா ஒரு வேள சாப்பிடலனாலு நம்ப ப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள தேடி கண்டுபிடித்தி சாப்பாட ஷேர் பண்ணி சாப்ட வைப்பாங்க அந்த மொமெண்ட்ல்லா சூப்பரா இருக்கு அதெல்லா நா நெனைக்காத நாளே இல்ல ஜாலியா இருக்கு ஒரு பீரியடுக்கும் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பீரியட்குமே ஜாலியா இருக்கும் எங்களுக்கு அப்பல்லாம் தெரியல சேரி ஒரு விஷயமும் என்ஜாய் பண்ணணூனு ஆஹ் அப்போ அந்த ஏஜ்க்கு தெரியலாகி இப்ப எல்லாமே மிஸ் பண்றமோ இப்ப ஃபீல் ஆகுது என்ன பண்றது நல்லா இருக்கும் ஸ்கூல் லைப் நல்ல ஜா ஜாலியா இருப்போல
ம் ம் கண்டிப்பா தோழி ஒவ்வொரு பருவமே வந்துட் நமக்கு நல்லதா தா இருக்கு ஆனா நமக்கு அப்ப தெரியாது ஆ நம்ம வந்து அப்போ வந்து சண்ட போட்டோ ஒவ்வொருத்தவங்கள பத்தி பே இது
ஆ அப்ப தெரியல இப்ப இருக்கிற மெச்சூரிட்டி அப்ப இருந்துருந்தா எவ்ளோ என்ஜாய் பண்ணிருக் லால ஜாலியா இருந்திருப்ப இன்னு கொஞ்சோ எங்க
சேந்து பண்ண எதாவது அலம்ப பத்தி சொல்லுங்க தோழி கேப்போ
நானும் என் தோழிகளும் பாத்தீங்கன்னா ஏ தோழிங்க தா என்ன வில்லங்கமானவங்கதாங்க வீட்டுக்கு கொள்ளா வரமாட்டாங்க ஃபோன்ல தா பேசு ப்பாங்க அப்டியே ஃபோன்ல பேசுனாலு இல்ல வீட்ல ஏ ஹஸ்பண்ட் அலோ பண்ண மாட்றாரு எங்கயு வர முடியாது நீ வாடி ஒரு நாளைக் கி ஆனா ஃபோன் மெசேஜ்ஜி பண்லனா மட்டு ஃபோன போட்டு சண்ட போடுவாங்க யா ஃபோன் மெசேஜ் பண்லன்னு சொல்லிட்டு அந்த மாரி தோழிகள் நறைய ஒரு தோழிக்கு கொழந்த பொறந்துருக்கு அத போய் பாக்க முடியல ஒன் இயர் ஆயிடுச்சு மா மன் மாசமா இருக்கும் போது வரமான்ன இன்னமு போ முடியல அவ்ளோ பிஸியாருக் கு ஏ வீட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கே எது போ முடியல நீங்களா எல்லா ஃப்ரீயா போறி ங்களா வர்க் வீட்ல இருக்கிறதுனால போலா
ம் இருங்க தோழி நா வந்து பாத்தீங்கன்னா ம பெரும்பாலு வந்து இந்த மாரி விசேஷத்துக்கு அதுக்கெல்லா போமாட்ட ஆ எங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சது அவ்ளோதா பெருசா வந்துட்டு என்னோட நட்பு வந்து எப்டி இருக்கு அப்டின்னா வந்துட்டு அவங்க தொடர்ந்து வந்து வரமாட்டாங்க ஸ்கூல்ல படிச்சதுன்னா ஸ்கூல்ல படிச்சதோட அவ்ளோ தா காலேஜில எனக்கு புது நட்பு கெடைக்கு வேல பாக்குற எடத்துல புது நட்பு கெடைக்கு
எனக்கெல்லா ஸ்கூல் படிக்கிற ஃப்ரண்ட்ஸ் இருக்காங்க என்ன ஒரு நாலஞ்சு பேரு இருக்காங்க அவங்கலா அவங்கதா இன்னுமே அப்டியே ரன் ஆயிட்டேயிருக்காங்க ஏ கூட இப்ப இருக்கா இருக்காங்க லைன்க் லைன்லியே காங்க பேசுவோ இருந்தாலு த அந்த மொமெண்ட்லா இன்னு கூட நியவோ வரு இன்னு ஒரு நாள் கூட ஆனா பாத்துக்க முடியல ஓன் கான்டக்ட் மட்டுதா ஒரே ஒ ஃப்ரெண்டு மட்டு அம்மா வீட்டுக்கு போனா மா வீட்டு பக்கொ இருப்பாங்க அவுங்ளு கல்யாண பண்டு பொய்ட்டாங்க எப் எப்பாவது ரெரு ரெண்டு பேரு சேந்து மீட் பண்றது ரொம்ப ரெரு வாங்கடி ஒரு எதுனா ஒரு பார்க்ல மீட் பண்ணலா வாங்க எல்லாரு இப்பனா கூட டைம் இல்லன்னுவாங்க
ஆஹ்
அந்த மாரிதான் போயிட்டு இருக்குது என்ன பண்றது டஸ் டஸ் ஸ்ட்ரெஸ் தான் இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ஃப்ரீ என்ன பண்றது ப்ரியா இருக் க்கோ முடில அப்ப நம்ம கவலலா எதுமே தெரியாது அம்மா அப்பா படிக்க வப்பாங்க காசுல்லா ஒரு கவலையே இல்ல குடுத் ப்பாங்க ஆனா இப்போ நம்பளே ஒரு அம்மாவானப் பெருகு நமக்கு யாரு குடுக் க இல்ல நம்ம தா போய் ஒழகணுன்ற மாரி இரு கு என்ன பண்றது அப்பல்லா ஒரு அஞ்சு ரூபா எங்க அம்மா அப்பெல்லா அஞ்சு ரூபா கேட்டா குடுக்க மாட்டாங்க இப்போ என் பிள்ளங்க நூறு அம்பது குடுன்றறாங்க எதுக்குமானு கேட்டா பெண்ணே அவ்ளோ காஸ்லி அவ்ளோ இந்த பெண் வாங்கணு மைக்ரேஸ் பெண் வாங்கணு ரீஃபில் பெண் வாங்கணுப்பா வீட்டுக்கு போனாலே காஸ் தா கேகுறாங்க ஃபஸ்ட்டு வார்த்தையே காசு தா வருது அவுங்க வாய் அப்பல்லா ஈஸியா இருக்க மார் இருந்துது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குடுத்தாலே பெரிய விஷ்யமா தெரியு இப்ப அப்டி இல்ல அஞ்சு ரூபா பத்து ரூபால சட்ட பண்ண மாட்றாங்க பஸ்ங்க
ம்
அதெல்லா எதுக்குமா அதெல்லா வேணாம்மா அம்பது நூறு குடுமான்றாங்க என்ன பண்றது அதுக்கு ஏத்த மாரி ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மியா வாங்குறேன் சொல்லிட்டு சின்ன சின்னதா காம்படிஷ் வக்கிற டான்ஸ் கிளாஸ் வக்கிற அப்றோ பெயிண்டிங் வக்கிற ஹாண்ட் ரைட்டிங் கிளாஸ் வக்கிறே சொல்ட் ட்டு ஒரு ட்டூ வீக்ஸ் ஒன்ஸ் சாட்டடே டைம்ல ஒரு நூறு ரூவா நூறு ரூவா கலெக்ஷ்ன் பண்றாங்க அது எதுக்கு பண்றாங்கனே தெரில பசங்க நம்மள தொல்ல பண்ணி வாயின்போயிராங்க
ம்
அது மாரி இப்ப இருக்க பசங்களா எது புரிஞ்சுக் மாட் நம்ம என்ன பண்ற அப்றோ என்ன ஸ்பெசல் டுடே என்ன ஷோலி எங்கயு வெளிய கிளிய போலியா
எம் இல்லேங்க தோழி நா வெளியெல்லா எங்கும் போலங்க சமீபத்துலதா போனவரந்தா வந்துட்டு கொஞச அவுட்டிங் மாரி போய்ட்டு வந்தோ ஆ நானு ஏ கனவுரு ஆ கப்ற எங்கம்மாவு கூட வந்துருந்தாங்க ஹதனால சேரின் சொல்லிட்டு இன்ன கொஞ்ச நாள் ஆகும்
வெக்கேஷன்லா எங்க போயிர்க்கீங்க வெக்கேஷன்ஸ்லா இங்கனா போனீங்ளா இதுவரிக்கு
ஆ வெக்கே நா பயணமெல்லா நல்லா செய்வக தோளி பயணமெல்லா ம மாயத்துக் செய்வோ நாங்க அந்த மாரி இருக்கும் பொலுது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு எனகு திருமணமாயி ஒரு நாலு மாதம்தா ஆகுது அந்த மாரி
ம்யூ மேரிடா கங்ராஜ் கங்ராஜ்
க்யூ தேக்யூ தோளி எப்ப வந்து இந்த நாலு மாதத் துலே வந்து நாங்க ஊரு மட்டுதா மெயினா சுத்திகிட்ருக்கோ நறய எடங்களுக்கு நாங்க வந்து போய்ட் போய்ட் வந்துருக் போ அந்த மாதுரி சேரின் சொல்ட்டு போன வாரம் வந்து இந்த மாச வந்து எப்டியு ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி போயிருவோன் வச்சுக்கோங்ளே மலைப்ரதேசம் அந்த மாரிதா போவோ
பரவால என்ஜாய் பண்வீங்க ம் ம்
கமிட்மண்டு இப்ப கடையாது இல்லைங்ளா அதனால வந்துட்டு ஜாலியா போயிட்ருப்போ அஹ் இப்ப வந்து பாத்தீங்ன்னா சய்வத் த்ரு போன வார போயிட்டு வந்தோ அதுக்கப்ரொ ஏனா இந்த மாசம் எங்யுமே கூட்டிட்டு போல நா ஆரம்பத்துலேந்தே எங்யு கூட்டிட்டு போல எனக்கு வந்துட்டு கு எங்கயு வெளிய போம் பைத்யம் புடுச்ச மாரி ஆயிர்ச்சு அது க்ளைமெட் வேற நல்லாருக்கா கொஞ்ச மலையா இருக்கும்போது எங்கும் கூட்டிட் போலங்போது நம்ளால எப்டி இருக்க முடியு அதனால கூட்டிட் போயே ஆவனுன் சொல்ட்டு அதுக் அப்றோ இது பண்ணி அவுர் வேலய விட்டு வந்தோனே யாலன் வெள்ளி சனி மூண் நாள் வந்து நாங்க போயிருந்தோ
புர்ச தனியா போய்டுவீங்களா
சில சமய வந்து பாத்தீங்கன்னா நாங்க கப்புல்சாதா தோளி போவோ அந்த மாரி சமயங்கள்ல வந்துட்டு இருசக்கர வாகனமே எங்ளுக் போதுமானதா இருக்கு அதுல போயிருவோ சில சமய வந்துட்டு பாத்தங்னா அ எங்க அம்மாவு வந்து வருவ அப்டிம்மாங்க சேரின் சொல்ட்டு எங்கம்மாவ் கூடிட் போனவ்க அங்கஸ் சக்கர வாகனத்ல நாங்க வந்து பயணம் மேற்கொள்வோ ஆனா இருசக்ன வாகனத்ல போற மாரி ஒரு அனுபவம் வந்து வராது
நல்லாருக்கு தோழி நல்லார்க்கு மரி போறது நல்லாருக்கு என்னதா நம்ம பஸ்லலா போனாலு இப்ப ஒரு வேன்ல அரேஞ்ச் பண்ணிட்டு போனாலோ வேன்லலா எல்லா கூட்டமா போனாதா நல்லாருக்கு டூருக்கு சுற்றுலாலா கூட்டமா போனா நல்லாருக்கு பட் வந்து தப் கூட்டமா போம்போது ரெண்டு பேரு பேசிட்டே அப்டியே போனாலு ஜாலியாருக்
ஆமா அது மட்டு இல்லாம நாங்க போற வழில எனக்கு வந்து டீ குடிக்கணு அத குடிக்கணு இத குடிக்கணுன்னு கேட்டாக்கூட எ கணவர் நிறுத்துவாரு சோ அந்த மாதிரி வந்துட்டு ஜாலியா நாங்க போயிட்டு வருவோ கார்லங்கும் போது அப்டிதா காருங்கும்போது சும்மா டைம் பாஸ்ஸாலைன்னா மர ஏறிருவோ மல ஏறும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரவு நேரங்கள்ல அந்த மாரி சமய தா
இந்த ஊட்டி ப்ளேஸ்லா சூப்பராருக்கு இந்த ஊட்டி ப்ளேஸ்லா அப்டியே ஹீல்ஸ் ஏறின்னே ஏறிட்டே போவோ நல்லாருக்கு ஆ நல்லாருக்கு ஆ ஊட்டிய விட கொடைக்கானல் பெருசா ஹில்ஸ் பெரிய ஹில்ஸ் தானே ஊட்டிய விட கொடைக்கானல் பெரிய ஹில்ஸ்ஸு நாலா அப்டியே கொமட்டிட்டு இப்டியே பயங்கரமா ஒரு மாரிருக்கு அது மலைய சுத்தி போம்போது
தட்ட நாங்க ஒரு பதினோரு மணிக்கு வந்து நாங்க ஏற ஆரம்பிச்சோ அந்த நீங்க சொன்ன எடத்துக்கு பதினோரு மணி இரவு வேலையெல்லா எ கணவர் முடிச்சுட்டு வந்தா அப்பறோ பதினோரு மணிக்கு நா ஏறமாச்சோ ஆறு மணிக்கு தா அந்த ஊருக்கு நாங்க போய் சேந்தோ விடிய காலைல ஆறு மணிக்கு கணவருக்கு தூக்கோ சொக்குது ஹில்ஸ் மட்டுமே வெறு எட்டு மணி நேரோ வந்துட்
வெறு ஹில்ஸ் ஏறத்துக்கு மட்டு
ட்டுமே எட்டு மணி நேரோ டிராவலு
பெரிய விஷ்யோல்ல ம் ம் ஆனா நல்லாருக்கு ஒரு மாரி கேராருக்கும் தானே அந்த மல வெயில் சேர்ந்துருக்கு ஒரு மாரி கேராருக்கு தான வாமிட் வருமா சில பேருக்
அ சில பேத்துக்கு அது எனக்கெல்லா அப்டி இல்ல ஏன்னா எனக்கு வந்துட்டு கூட்டிட்டு போனா போது அப்டிங்கிற மாரி ஆள் நானு சோ அதனால நாங்க எல்லா ரசிச்சுட்டு தா போவோ எனக்கும் என்னோட அம் மாக்கு வந்துட்டு அந்த மாரி ஓமட்டலு அந்த மாரியெல்லா இருக்காது
ம் ஆமா ஆமா சில பேருக்கு க்காது சில பேருக்கு இருக்கு ஆனா நல்லாருக்கு அந்த அந்த ப்ளேஸ் நல்லாருக்கு ஊட்டி கொடைக்கானல் சூப்பராருக்கு ஓகே தோழி ஓ கே தோழி நம்ம நம்ம மறு அழைப்புல பாக்கலா
ஆ நன்றிங்க தோழி நன்றிங்க
தோழி